ஓ ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா தா இருக்கே சாப்ட்டாச்சா ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டுட்டீங்களா
ஆ சாப்ட்டோ சிஸ்டர் என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கி தோச
அப்படியா
ம் தோச சட்னி நீங்க
இப்ப நாங்க வந்து ரவா ரவா உப்மா செஞ்சோ
வெஜிடெபிள்ஸ்ல்லா போட்டு அந்த மாரியா
ஆ ஆ வெஜிடெபுள்ஸ் போட்டில்ல ஆ நார்மலா வந்துட்டு ஆ என் ஆயில் போட்டு கடுகு கருவப்புல போட்டுட்டு
ம்
ரவா வந்து ஃபஸ்டே வறுத்து வெச்சிருக்கணு ரோஸ்டட் ரவாவா இருந்தாலு வறுத்து வெச்சு ட்டு கடுகு தா கருவப்பில்ல சின்ன வெங்காயோ போட்டு தண்ணி ஊ த்திட்டு ரவா போட்டு கிண்டிட்டே இருக்கணு
அந்த மாரி கேசரி டைப்ல கேசரி டைப்ல ஆ அதில் ஆ சேரி சேரி ஓகே ஓகே நல்லாருக்கோ ம் ம்
அதுதா சாப்ட்டு பழக்கோ சின்ன வய்சுலருந்து அதுனால அதவே செய்றது கிச்செடினா நீங்க சொ ல்ற மாரி வெஜிடெபில்ஸ் போட்
ஆ அப்ப அது கிச்சடின்னு சொல்லு நாங்க அந்த மாரி இங்க பண்ணுவாங்க அது அ அ நம்ம ரவேன்னு சொல்லிட்டு விட்டுருவோ அதுதா எங்க ஊர்ல வந்து கூடுதலு வந்து கோதம ரவ தா எடுப்பாங்க இந்த
ஆ கோதுமை ரவ
எடுத்து கறி போட்டு பண்ணுவாங்க எ ஏதாச்சு மட்டன் அந்த மாரி சி க்கன்ல்லாம் போட்டு அந்த மாரி உப்மான்னு சொல்லுவோ ம்
ஆ அது வந்து சம்பா ரவன்னு சொல்லுவாங்க பொங்கல் மாரி வச்சு விட்டுருவாங்க குக்கர் குக்கர்ல வச்ச திட்றாங்க எங்க வீட்
ஆ இது குக்கர்ல நாங்க வெக்கெறது இல்ல இந்த மாரிதா கறி எல்லா வெ ச்சு அதுக்கு வந்து ஒன்னுக்கு இன்னு தண்ணி கொஞ்சோ ஜாஸ் தியா வெச்சு அப்டி தாக்கறது ம் அது எங்க ஊர்ல வந்து கல்யாணத்துக்கு எல்லா அதுதா ரொம்ப செய்வாங்க காலேல சாப் பாடுக்கு அது ரொம்ப கறி போட்டு செய்றது வந்து ஸ்பெஷல் ஆட்டது அது இல்லாட்டா ப்ரோட்டா ம்
ஆ ஆ எங்க ஊர்ல வந்து கல்யாணத்துல வந்து பரோட்டா போடுவாங்க இடியாப்பம் போடுவாங்க.
காலைல ம்
ஆமா காலைல இடியாப்போ பிரியாணி போட மாட் டாங்க மஞ்ச சோறுன்னு சொல்லிட்டு தாள்ச்சா சோறுன்னு சொல்லிட்டு போட்டு
தாள்ச்சா அந்த மாரி எல்லா வரமுல்ல காயில்பட்னோ சைட் எல்லா சொல்லுவாங்கல்ல அந்
ஆமா ஆமா ஆமா அந்த மாரி தாள்ச்சா சோறு போட்டுட்டு மட்டன் க்ரேவி
நாங்க காயல்பட்ணத்துல ஒரு கல்யாண வீட்டுக்கு போய்ருக்கப்போ அந்த மாரிதா தந்தாங்க அது எப்பிடின்னா அவுங்க வந் து ஒரு ஆளுக்கு தனியா அப்பிடி சாப்பட ஒரு தால மாரி வெச்சு நாலு பேரு ஒக்காந்து சேந்துதா சாப்பட முடியு அங்க
ஆ எங்க ஊர்ல அப்பிடி இல்ல தனி தனியா வெச்சிருவாங்க.
ஆ ஆ
ஆ தனி தனியா வெச்சிருவாங்க தேங்கா பால் ஊத்தி மஞ்ச சோறு அப்டின்னு செஞ்சுருவாங்க கல்யாண வீட்ல ஆ அந்த மாரி ஆமா அது பண்ணுவாங்க
இல்ல மஸ்ட்டு பிரியாணி தா ஆனா வந்து இந்த ஆ சென்னை ஸ்டைல்ல இருக்காது அது வேற மாரி ஸ்டெப் பிரியாணி மாரி சொல்லுவாங்க எங்க ஊர்ல
ஆ ஆ
ஆ அந்த மாரிதா பண்ணுவோ நாங்கொ
ஆ ஆ எங்க வீட்ல எங்க ஊர்ல வந்து ரேரு தா இந்த மாரி வி பிரியாணி பண்றது ரொம்ப சென் இப்ப வந்து வேதி வேதி எங்க உள்ளூர்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கானா மஞ்சசோறு தா வெளியூர்ல இருந்து பண்றாங்க அப்டின்னா அவுங்க பண்ணுவாங்கன்னா பிரியாணி போட்டுலங்க மாரி சொல்லுவாங்க எ க என்னுடைய கல்யாணத்துல வந் து எங்க எ என்னுடைய மா பொண்ணு வீடு நாங்க பொண்ணு வீட்ல வந்து மஞ்ச சோறுதா போட்டாங்க என்னுடைய மாமியார் வீட் ல எப்படின்னா எ நாத்தனார வந்து வெளியூர்ல கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க இப்ப நானு எ ஹஸ்பண்டு ஒரே ஊரு பக்கத்து பக்கத்து ஸ்ட்ரீட்டு இப்ப எ நா நாத்தனார் வந்து வேற ஊருங்கறனால அவுங்க வீட்டுல இருந்து வருவாங்கன்னு சொல்லி ட்டு என்ன பண்ணிட்டாங்க பிரியாணியும் போட்டாங்க மஞ்ச சோறும் போட்டாங்க
ரெண்டுமே ஓகே ஊர்கக்காரங்களுக்கு அந்த மாரி வேணு அதனால அந்த மாரி வச்சுட்டு பிரியாணி பிரியாணி உங்க ஊர்ல எப்படி பிரியாணி இருக்கு
பிரியாணி வந்து சென்னை ஸ்டைல் தா
சென்னை ஸ்டைல் தா
ஆ சென்னை ஸ்டைல் பிரியாணி தா செய்வாங்க மட்டன் பிரியாணி செஞ்சு சி க்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா ஆ ரவா ப்ரெட்டு ப்ரெட்டு அல்வா மாரி செஞ்சுருவாங்க ரவா கேசரியு செய்வாங்க ரெண்டுமே மாத்தி மாத்தி ஆமா ஆமா அந்த மாரி
ஏன்னா எங்க ஊர்ல யாருக்குமே அந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி சுத்தமா தெரியாது ஆனா அந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி அவுங்க வந்து அது ஒரு கிண்டல் சோறுன்னு சொல்லிருவாங்க ஆ அப்பிடி நம்ம சும்மா வீட்ல வெக் கிறது கிண்டி வெப்போ தெரியுமா அந்த மாரி கிண்டல் சோறுன்னு சொல்லிடுவாங்க அவங்களு பொறுத்த வரைக்கு அது கொஞ்சோ டிஃப்ரண்டா இருக்கு அத இங்க உள்ளவங்களுக்கு அது ரொம்ப அது பிரியாணிங்கிறது ரொம்ப கிரேஸ்ல்லா அங்க சென்னை பொறுத்தவரைக்கு
ஆமா ஆமா ஆ அது மாரி ஆ அது மாரி வந்துட்டு எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப ஒரு பொண் ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க வெளியூருக்குன்னா அந் த ஊர் சம்பிரதாயம்ன்னு ஒண்ணு இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிரசோ செஞ்சி இல்ல எங்க ஊர்ல இருந்து வெளில பக்கத்து ஊருங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்கன்னா அவங்களுடைய இது ஒண்ணு இருக்கு என்ன பண்ணுவாங்க இப்ப எங்க ஊர்லன்னா கல்யாணோ வந்து ம மசூதியில வைப்பாங்க மசூ தில வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வரவங்களுக்குல்லா பிஸ்கட்டு அப்பறோ வந்துட்டு அந்த லட்டு ஸ்வீட் இருக்குல்ல அது குடுத்துருவாங்க அப்பறோ மத்தியானோ வீட்டுக்கு வந்து சாப்டுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி சாப்ட சாப்பாடு போடுவாங்க
அப்போ கல்யாண பொண்ணும் மாப்ளையும் வந்துமே பள்ளியில அந்த மசூ அங்கதா இருப்பாங்களா
ஆமா மசூதி ஆ ஆமா மாப்ளைக்கு வந்து ஒரு எடத்துல வச்சிருப்பாங்க ஆ பொண்ணுக்கு ஒரு எடத்துல வச்சிருப்பாங்க அதுக்கப்பறந்தா வீட்ல கூட்டிட்டு போய் பால் பழம் குடுத் த்துட்டு அந்த மாரி அந்த மாரி டிரெடிஷனல் பண்ணுவாங்க
காலேல முடிச்சுட்டு அதுக்கப்பறோ மத்தியானோ வந்து எல்லாருக்கே வந்து சாப்பாடு குடுக்குறது அந்த
ஆமா ஆமா அந்த மாரி குடுப்பாங்க ஆ அதுக்கப்பறோ வந்துட்டு இந்த மாரி ரெண்டாவது நாள் மறு வீடு அப்டின்னு சொல்லுவாங்க மறு வீட்டுக்கு வந்து இப்ப வந்து பொண்ண கல்யாணம் பண்ணி மாப்ள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க பொண்ணு வீட்ல உள்ளவங்க வந்து மாப்ள வீட்ல போய் அழச்சிட்டு வருவாங்க மாப்ளயு பொண்ணயு
ஓ மாப்ள வீட்ல தா ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போயிருவாங்களா எங்க ஊர்லல்லா கல்யாணோ கழிச்சி வந்து பொண்ணு வீட்டுக்குதா வருவாங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு மூணு அன்னக்கிதா வந்து ஆ பொண்ணு வீட்ல வந்து மாப்ள வீட்ல உள்ளவங்க எல்லா வந்து கூட்டிட்டு அது ஒரு பங்க்ஷன் மாரி வச்சு அப்டி கூட்டிட்டு போவாங்க
ஆ எங்க மண்டபத்துல கல்யாணம் முடிஞ்ச கையோட மாப்ள வீட்டுக்கு அம்ச்சுருவாங்க எங்களுக்கு மாப்ள வீட்டுக்கு வச்சிட்டு அடுத்த நாளு தா பொண்ணு வீட்டுக்காரவங்க போய் மாப்ள வீட்ல போயிட்டு அழச்சிட்டு வருவாங்க மறு வீடு
இனி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரு போய் மாப்ள வீட வந்து வீடு காணல் பங்க்ஷன் சொல்லுவாங்க
ஆ
அதுக்கு வந்து அத போவாங்க அங்க போய் ஆ அப்டி ஒரு எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இது நடக்கு அங்க போய் அவங்க வீட பாக் றது வீட்டுக்கு அப்பறோந்தா அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு இது சாதனங்கள் அந்த மாரில்லா குடுக்குறதா இருந்தா குடுத்துட்டு பொண்ணயு கூட்டிட்டு அப்டியே வருவாங்க ம்
ஆ எங்க இதுல வந்து ம் ஆ அந்த கல்யாணம் முடிஞ்ச கையோடையே பொண்ணுக்கு என்னென்ன குடுக்குறோமோ அதெல்லா அம்ச்சி வச்சிருவாங்க மாப்ள வீட்டுக்கே ஆமா மாப்ள வீட்டுக்கே அம்ச்சி வச்சிட்டு அப்புறயூ பொண்ணு வீட்ல இருந்து போய் அழைப்பாங்க அடுத்த நாள் சாய்ந்தரம் போல
ஆ
சாய்ந்தரந்தா போய் அழைப்பாங்க அழைச்சிட்டு வந்து அழைக்கும் போதே செல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அதிர்சம் முறுக்கு இந்த தொதலு ஆ கொலப் பனியார தொதல்னா வந்துட்டு ஆ அல்வா மாரி செய்வாங்க
ஆ செரி செரி அல்வால ஒரு வெரைட்டி வருது ம்
அது மாரி செஞ்சுட்டு போயிட்டு குடுத்து ஆ அந்த அது வந்து சொந்தக்காரங்களுக்கெல்லா அவுங்க வந்து எடுத்து குடுப்பாங்க அப்புற ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெகந்தி ஃபங்க்ஷன்னு ஒன்னு வப்பாங்க
ஆமா அது இங்கியு வப் எங்க இதுலயு வப்பாங்க
ஆ அது அது எப்டி வப்பாங்கன்னா இப்ப வந்து ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ள வீட்ல இருக்கவங்க ஃபுல்லா வந்துருவாங்க வந்து பொண்ணுக்கு வந்து மருதாணி வச்சுட்டு அப்புற வந்து மாப்பிள்ள வீட்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க வாங்க எங்க வீட்டுக்குன்னு சொல்லி கூப்ட்டுட்டு போயிருவாங்க அப்புற பொண்ணு வீட்டுக்காரவங்க போயிட்டு மாப்பிள்ளைக்கு மருதாணி வச்சுட்டு வருவாங்க
ஓ அப்டி உண்டு இங்க வந்து மா இங்கியு போவாங்க அந்த மாரி ஆ ஃபஸ்ட்டு வந்து எல்லாரு ஆ ஆ வந்துட்டு போய் அப்டி கெடையாது ரெண்டு பேருமே ரெண்டு சைட்ல போயிருவாங்க கொஞ்ச முக்கியமானவங்க மட்டுந்தா ஒரு பத்து பதினஞ்சு பேர் அங்கிருந்து வருவாங்க வந்து பொண்ணுக்கு நாளைக்கு த்துக்குள்ள ட்ரெஸ்ஸு எல்லாத்தையு வந்து அந்த மெஹந்தி அன்னைக்கு வந்து கொண்டு குடுப்பாங்க குடுத்துட்டு கையில சும்மா ஆமா வச்சு கொண்டு குடுத்துருவாங்க இங்கே அதே மாரி கையில மயிலாஞ்சி வந்து சும்மா எலையில தா வப்பாங்க கையில போட்டு குடுக்க எலைய வந்து ஆமா
மருதானி எலைய பறிச்சு அரைச்சு வப்பா அரைச்சு வச்சிருப்பாங்க எங்க இதுல எப்டின்னா ஒரு கொட கொட குடுப் ப்பாங்க சில்வர் கொட அதுல வந்து பால் பாக்கெட் போட்ருவாங்க
ஓ
பால் பாக்கெட் இல்லன்னா பால் மாவ போட்டு பால் கொட எடுத்துட்டு போனு பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளை க்கி அப்டின்னு சொல்லிட்டு அந்த பால் கொடத்து மேல வந்து மருதாணி வச்சிருவாங்க அந்த மூடி மேல மருதாணி வச்சு அந்த மருதாணி சுத்தி பூ கட்டிருவாங்க மல்லிகப்பூ
உ
கட்டி அது மேல வந்து மஞ்சள் வச்சிருவாங்க அதாவது ஒற்றைப்படையாதா வக் கணு அப்டின்னு சொல்லுவாங்க பதினோரு மஞ்சள் பதிமூணு மஞ்சள் மஞ்சள் வச் சு ஆ எடுத்துட்டு போவாங்க சீர் தட்டுல்லா எடுத்துட்டு போய் மாப்பிள்ள வீட்ல போய் வச்சு ஆ ஃபஸ்ட்டே வந்து அழச்சிட்டு வருவாங்க மாப்பிள்ள வீட்ல இருந்து அதுக்கப்புற வந்துட்டு மருதானி அதுக்கப்புற கல்யாண நடக் கு அதுக்கப்புற மறுவீடு இந்த மாரி ஒரு பத்து நாள் வந்து அந்த மா அந்த மாரி வந்து நல்லாருக்கும்
நல்லாருக்கும் ஆமா எல்லா சொந்தக்காரங்களு வருவாங்க
ஆமா
அப்புற ஆ அந்த மருதாணிய தா என்ன பண்ணுவாங்க அரைச்சு கொண்டு போன மருதாணிய கல்யாண அந்த மருதாணி பபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கு இலை வெத்தலையில வச்சு குடுத்துருவாங்க நாங்க மருதாணி ஆமா ஆமா அந்த மருதாணிய குடுத்துறாங்க பால் பாக்கெட் ஆமா ஆமா அது மாதிரி பால் பாக்கெட்டுமே ஆளுக்கு ஒண்ணு ஒன்னு குடுத்துருவாங்க
ஆமா அது பால் பாக்கெட்டுங்கறது நீங்க வந்து மாப்பிள்ள வீட்ல இருந்து பொண்ணு வீட்ல இருந்து மா ப்பிள்ள வீட்டுக்கு தானே கொண்டு போவீங்க அப்ப அவுங்க குடுத்துருப்பாங்க
வீட்ல குடுத்துருவாங்க
ஆ வர்ற வர சொந்தக்காரங்களுக்கு அந்த மாரி குடுத்து ம்
அ அந்த அன்னைக்கு ஸ்வீட் ஏதாவது குடுத்தாங்கன்னா ஸ்வீட்டு அந்த அதர் சோ இந்த மாரி குடுப்பாங்ல
ஆமா அது எல்லாத்தையுமே பங்கு வச்சு குடுத்துருவாங்க
ஆமா பங்கு வச்சு குடுத்துருவாங்க உங்க வீட் சைடுல எப்டி இருக்கு
எங்க வீட்டு சைட்ல இதே மாதிரிதா எல்லாமே சேம் தா பட் ஆனா நீங்ங சொன்ன மாரி இந்த கல்யாண கழிச்ச உடனே மாப்பிள்ள வீட்டுக்கு போவாம பொண்ணு வீட்டுக்கு தா ஃபஸ்ட்டு வந்துருவாங்க அது வந்து எங்களுக்கு அ அப்டி இல்ல காலையில மண்டபத்துல வச்சு தா நடக்கு அதா பள்ளி மண்டபம் மாரி வச்சிருப்பாங்க அந்த மாரி வச்சு நடக்கு காலையில இருந்து காலையில சாப்பாடு மத்தியானம் சாப் பாடு முடிச்சுட்டு தா வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி போல தா அங்கிருந்தே நாங்க பொண்ண கெளம்பி வர முடியு அது வரைக்கு அங்க விடிய காலமே போயிருது அங்க போய் இருக்கணு மண்டப அதல தா இருந்துற்று திரும்ப வந்து த்து இங்க வந்துட்டு பாலும் பழம் நீங்க சொன்ன மாரி குடுக்கறது குடுத்துட்டு அப்புறம் வந்து இங்கதா பொண்ணு வீட்லதா இருப்பாங்க அல்லாட்டு அ அதனால அந்த மாரி ஒரு ஈவினிங் பங்க்ஷன் இருந்தா மட்டு இருந்தா பங்க்ஷன் இல்லனா பங்க்ஷன் இல்லன்னா அது இதாக்கிருவாங்க ஓ ஒரு நிமிஷம் சிஸ்டர் நா உங்களுக்கு ரெண்டாவது கால் பண்ற சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர்
ஓகே சிஸ்